ஹலோ
ஆ ஹலோ நா பேசறது கேக்குதா
கேக்குது கேக்குது கேக்குதுங்க
ன்ன அவங்களோட அவங்களோட மாடி வீடு எப்டியோ கனோ அப்டி சொல்லிட்டு உங்களோட டெரஸ் எப்டி இருக்கனோ அப்டின் சொல்லிட்டு சொல்லு
அதா சொல்ல வந்தே ஆக்சுவலா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹ டிரீம்வத்த டிரீம்மவுஸ் எப்டி இருக்கனுன் கேட்டீங்கனா ஆ அந்த கேரள த்தைப்ல அந்த நாலு சைடு இது வெச்சிருப்பாங்கல்ல
வந்தனா தரயோட வச்சு பொதச்சிருப்பாங்க
ஆ நாலு சைடு இருக்கு ஆனா சென்ட்ரல்ல மட்டு ப திங்னா அது வந்து சென்டர்ல மட்டு எப்டி சொல்ற கிளாஸ்ல அந்த
சிறகல் போக விட மாட்டானங்க
எதுக்குங்க போர்றோ கணக்கு புரிலிங் எனக்கு
அது கண்ணாடியா வந்து வந்து புடிச்சுட்டானா
ஆ இதுல வந்து எது சொல்லினா அது வந்து அ ஈஷக் ஏ அது அ அதுக்கு ஒரு டைப் இருக்கு எப்டின்னா நம்ம ஷீட் மாதிரி போட்டுக்கலா ஏ ஷீல இது மேரி போட்டு கவர் பண்ணிக்கலா அந்த எடத்தல மட்டு நம்ம மெயினா பாத்தம்னா அந்த அதோட எப்டி சொல்றது அந்த கார்ல அ வின்ஷீட்லா இருக்குலங்க
ஆமா
அதே மாரி சேம் செட்டப் பெட்ரூம்ல பெட்ரூம்ல படு பாத்தா வானத்துல வந்து மழ வந்தாலு இது வந்தாலு தெரிற மாரி அது ரசிக்கிற மாரி அந்த ஒரு செட்டப் இல்ல ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு ஆச இந்த மாரி ஒரு வைக்கணுன் சொல்ட்டு ஆக்சுவலா நா ஃபுல்லாமே கிளாஸ்ல தா போட்லான்டே பிளான் பண்ணே ஆனா அது வந்து நம்ம அது வந்து வெளிலருந்து பாத்தா அசிங்கமா தெரியு அது வந்து விஷ்யு கண்ணாடி ஓடஞ்சிடு சொல்ட்டுதா அந்த ஸ்பேஸ் குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டு கண்ணாடில
ம்
அது டெய்லி வந்து ஸ்கீரீன க்ளோஸ் பண்ணிக்கிற மெரி அதுக்கு செயின் லூப்லா இருக்கு க்ளோஸ் பண்ண ரிமோட் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரு நம்பலா ஓப்பன் பண்ற மாரி அது ஒரு செட்டப் இருக்கு அது நம்ம பண்ணலா அதிக அந்த மாரி ஒரு இது அதுக்கப்றோ வந்து டோர் வந்து பாத்தீங்னா ஸ்லைடிங் டோர் ஃபுல் ஸ்லைடிங் டோரு கண்ணாடியே டோர் ஃபுல் கண்ணாடிலியே இது வந்து ரூம்லா இருக்கதுனால கண்ணாடிலே அ அத தா சொல்ல வந்தே இங்க அந்த இயற்கைய ரசிக்கிற மாரி இருக்கு இது ஸ்க்ரீன ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா நம்மளோட ரூம்ல வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிரு முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்க எல்லாமே க்ளோஸ் ஆயிரு ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணி உட்டா அந்த கண்ணா
சிவா ஹோட்டல்லா போயிருக்கீங்கன் சொல்லிருக்கா எனக்கு தெரிஞ்சு ஏனா அந்த ஹோட் டல் செட்டப்லே சொல்றீங்க ஹோட்டல்ஸ் அதிகமா போயிருப்பிங்கன் நெனைக்கிறே சோ அதனால ஹோட்டல் செட்டப்லே சொல்றீங்க
ஹோட்டல் செட்டப் இல்ல நா வந்த எடத்துல நா வந்து ஒரு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து நா அங்க ஒரு வேலையா வந்து நா போயிருந்தே ஊட்டில ஊட்டி மீன்ஸ் ஊட்டி அத சொல்றே ஊட்டி வாய் குடுத்து புண்ணாக்கிப்பே நெனைக்கிறே ஊட்டி போயிருந்தே ஒரு ரெசார்டுக்காக ஒரு ரெசார்ட்ல ஒரு ஒர்க் நடந்துட்ருந்துது அப்ப நாங்க வந்து அந்த இதுல வந்து போயிருந்தப்ப மீன்ஸ் அது ஒரு ஃபை டூ சிக்ஸ் இயர் ஃபை இயர்ஸ்
அது எதுக்கு எதுக்காக போயிருந்தே ரெசார்ட் பாக்குறதுக்காக
ரெசார்ட் பாக்க இல்லைங்க ரெசார்ட்ல வந்து அந்த வேல நடந்துட்டு இருந்தது கிளாஸ் வேலை நடந்துட்ந்துது அப்ப அந்த வேல நாங்க எடுத் இருந்தோ ந நா எத்து இருந்தே ஆமா ஆமா அந்த கிளாஸ்
ஆ வேல முக்கியோ அப்டிதான
ஆமா அப்ப அந்த இடத்து எடுத்துருக்கப்ப வந்து சமாயான வியூங்க வியூ நம்மளோ எப்டினாலு வைக்லா அந்த நீங்க சொன்னங்ளே பால்கெனி பால்கனி சின்னதா இருக்கு ஒரு ரெண்டு பேர் நிக்ற அளவு ஸ்பேஸ் இருக்கு அவ்ங்க ரெண்டு பேர் உக்கா ம சின்ன டேபிளு ஒரு ரெண்டு பேர் உக்கார அளவுதா ஸ்பேஸே இருக்கு அந்த ஸ்பேஸ்ல
உக்கார எதுக்குங்க உக்காரணு நின்னுகிட்டே பேசிக்கி
ஏங்க ஒரு நிம்ச இரிங்க நா சொல்லி முடிச்சறேன் நா சொல்லி முடிச்சறேங்க அந்த எடத் துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கியூ
வேல விஷயமா ஊட்டி வரைக்கு போயிருக்கீங்கல்ல வேல முக்கியோ சொல்லுங்க
இப்ப வந்து பாத்தீங்னா அந்த எடத்துல வந்து பாதிங்னா ஸ்பேஸ் ஒரு சூப்பரா இருக்கு நம்மளுக்கான அந்த எடம் வந்து நல்லாருகு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கனா கிளாஸு ஃபுல்ன் ஃபுல் வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ரெண்ட்ஸ்யூ னு தா சொல்லுவாங்க செரிங்களா பட்டர்ஃபிளை ஃப்ரெண்ட்ஸ் னு தா சொல்லுவாங்க ழியா போ ரேக்ல வந் ஒவ் ஒவ்வொரு விண்டோ ஒவ்வொரு இது வந்து நம்ம பட்டா பட்டம்பூச்சி எப்டிங்க தோகை வந்து ஒரு ஒரு நாலோ போர் பட்டே இருக்கு அந்த மாரி வந்து இருக்கு அது ஒரு நாலு பட்டா வந்து கன்னாடிங்க லாக்கார மாரி இருக்கு அத வந்து ஃபஸ்ட் வந்து கூலிங் கண்ணாடி செகண்ட் வந்து அந்த ஒயிட் கிளஸ் அந்த மாரி செவரு அந்த மாரி லேயர் லேயரா மூணு கிளாஸ்
ஏக இதெல்லா ரொம்ப வந்து இத என்ன சொல்லுறது செலவளி யோசிக்கலா மாட்டாங்க ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இது இவளோ தேவையா நீமேல ஒரு செட்டப் பன்னீங்ளே அது கொண்டிப்பா ஓகே அத நா ஒத்திக்கிறே அது கொஞ்ச நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆ நீங்க சொல்றது வந்துட்டு அனாவசியமான ஒரு செ செலவு கண்டிப்பா இது ரொம்ப அனாவசியமான ஒரு செலவு
இடிசி‌‌‍ கட்டறதட இது கம்மியாதாங்க வரு அதாங்கே உங்கள்
இதுக்கு லைஃப் லைஃப் போகுமாங்க திடீர்னு ஒடன்ச்சுன்னா அதுக்கு ரொம்ப வேல வோனுங்க உங்களுக்கு
ம்
நீங்க ஒரு வீடு கட்டுனா நம்ம வாழ்ன்னுனு கெட்டணு எவ்ளவு லைஃப் போகுதோ அது வீட்ல ஒரு பொருள் ஒடஞ்சா எவ்ளோ வருத்தமா குது அது செந்த வீடுல இருக்ரவங்களுக்கு தா தெரியு எதனா ஒரு சின்னதா செவத்துல எதாவ்து இப்டி கீரல் விலுந்தாலு அந்தமாரி வந்துரு இந்த மழ பெஞ்சு பெஞ்சு பெஞ்சு பெஞ்சு அந்தமழ ஈர இறங்கறத பாத்தாலே தெரியுது ஈர இறங்குது செவருக்கு என்ன ஆகமோ அந்த மாரி இப்ப நம்ம வீடு சொந்தமா ஒரு வீடு கொட்டுறோனா நம்ம இருந்து வாழ்றக்கான ஒரு வீடு விடுனா கோயில் சோ அதுக்கேத்த மாரி ரசனையோட கட்டனுங்க நீங்க மேல சொன்ன ஒரு விஷயத்த ட்டனா கூட அக்சப்ட் பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடி தப் ஸ்ட்ரைன் எல்லாமே அது ஒரு ஹோட்டல் செட்டப் ஹோட்டல்ன்னா ஹோட்டலுக்கு ஏத்த மாரி வீடுனா வீட்டுக்கு ஏத்த மாரி தாங்க இருக்கணு செரிங்களா நாலு ஸ் தொவறுனா நாலு தொவறு தா இருக்கனு நமக்கு எதுக் கண்ணாடி க்கிறோ அத எல்லா இல்லங்க செரிங்களா இது என்னொட சஜெஷன்
ஆ அது புரியுதுங்க
இப்ப எல்லாரு சொல்ற ஒரு விஷயம்தா நம்மளுக்கு தா கண்டிப்பா அது சம்மயாதா இருக்கு ஆனாலு நம்ப உள்ளக்க அத ஒரு டிசைன் பண்ணிக்கிறது நம்பளோட் இஷ்டோ நா அத விக்கினுங்கறது விதி ஏ ம் சொல்லுங்க
அது நா இல்ல நா ஒரு ஆசைன்னு நா சொன்னதுல பண்ணுன் எனக்கொரு ஆச
ஆமாங்க ஆனா அது என் நா சொல்றே அந்த மாதிரி ஒரு விஷ்யோ சரியா ஏர்க்காது அத நீங்களே யோஸ்ச்சு பாக்கணு நம்ம வீடுனா எப்டி இருக்கணு வீடுங்கிறது ஒரு கோயிலுக்கு சமோ அப்டி தா சொல்லுவாங்க
செரிங்க அத அது பால்கனில போட்லால
ஆ அதுல பண்ணலா ப்ரெச்சன இல்ல ஆ அது கண்டிப்பா பண்லாங்க என்னன்னா பால்கனி வந்துட்டு நீங்க ஸ்லைடிங் டோர் ஒ அந்த மாரி ஓப்பன் பண்ணிங்கனா சூப்பரா இருக்கு நெஜமாவே அது கொஞ்ச நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எலிகெண்டா இருக்கு
பால்கனில வேணா நம்ம சுட்டப் பண்லா நா வந்து எது எனக் வந்து என்னனா அது நா எதுக்காக சொன்னேன்னா அந்த மழ வரும் போது அந்த அப்டியே வந்து ப ஸ்கிரீன வந்து ஒ ஒ ஓபன் பண்ணி விட்டே வச்சிக் கங்க அந்த மழய ரசிக்கிலலாமா
அதுக்கு தா மேல இருக்குலாங்க மேலயே பாத்து ரசிக்கலாமே
ம்
நாலாப்புறமு பாத்து ரசி நாலாபுறமு பாத்து ரசிச்சிங்கனா நாலு பேரு உங்ளயேதா பாப்பாங்க சேரிங்ளா அடுத்த வீட்டு மாடியிலந்து அடுத்த வீட்டு மாடியிலந்து உங்க வீட்டதா பாப்பாங்க வீட்ல ஒரு லைட்டு போட முடியாது ஒரு திடீனு எழும்புண்ணா கூட லைட்டு் போட முடியாது
ஆமா நல்ல விஷ்யந்தா‌ சொல்லக் கர்ட்டான விஷ்யந்தாங்க நான்ல்ல யோசிக்கிவே இல்ல பாத்தீங்ளா ஏன்னா பாய்ஸ் பசங்க பாயின்டாஃப் வீல மட்டுமே கொஞ்சோ யோஸ்ச்சு யோஸ்ச்சு நா யோஸ்ச்சிருக்கே ஒரு பொண்ணுங்கோ ஒருத்தவங்கள ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப்வீல நா யோசிக்காம உட்டது
அதுதா நீங் பேச்சுலராவே இருப்பீங்கன் நெனைக்கிறே அதா நீங்க இப்டி யோசிக்றீங்க
ங்க அப்பில்லா இல்லீங்க ஏங்க நீங்க வேற எ ஒய்ஃப்காகதாங்க இவ்ளோல்ல யோசிச்சு வச்சிருக்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணு அப்டின்
எது எது ஒய்ஃப வெய்ட் பண்ண ஒன்னே உள்ளார உள்ள ரெண்டு பேரு உக்காந்து லைட்ட போட்டு உக்காந்து பேசிருக்கீங்க ஸ்கிரீன் ஒப்பன் பண்ணி போட்டு வெளிய என்ன நடக்குத் மாப்பீங்க நீ வெளில உங்க ரூமுக்குல என்ன நடக்குன்னு சொல்லி பத்து பேரு பாத்துட்ருப் தேவையா இது
வேண்டா வேணா
ம்
அத கண்ணாடிக்கிறதே கேன்சல் பண்ணிறோ நா உள்ளுக்குல்ல வேணா ஸ்பெஷலா எதாவ்து பண்ணி ம் உள்ளவேனா வேற வேற ஏதாவது பண்ணிப்போ
அதுக்குதா சொன்னேலங்க விண்டோ இருக்குங்க விண்டோல நமக்கு செட்டப் நிஜமாவே பெட்ரூம்ல வெச்சா சூப்பரா இருக்கு அதா பெட்ல உக்காந்து பேசுறதுக்கு இந்த காரிடார்ல உக்காந்து பேசுறதுக்கு வித்தியாசோ இருக்குங்க
ம்
பெட்டுங்கிறது ஒரு வேற ஒரு பார்டிஷியன் ஆனா இந்த காரிடர்ல உக்காந்து பேசுறதுங்கிறது வேற ஒரு பார் டிஷன்ல வரும் அது நஜமாவே
ஆக்சுவலா அப்றோ வந்து இன்னொரு விஷயோ எனக்கு எனக்கு இன்னொரு டவுட் எனக்கு இப்ப வந்து ஆல்ரெடி உள்ள சாமி ரூம் இருக்கு மேல ஒரு சாமி ரூம் வைக்குறக்கு நீ அளோ பா அப்டின்னா நல்லாருக்குமா இருக்காதா
எதுக்குங்க ரெண்டு சாமி ரூம் வைப்பாங்க சாமி ரூம் ஒரு இடதுல தா வைக்கணு வாஸ்துப்படி எங்க வைப்பாங்களோ அங்கதா வைப்பாங்க
ம் நலவிஷ்யோ மேல வந்து இப்ப வந்து மீன்ஸ் மேல வந்து ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வைக்கறதுக் கம்ஃபர்டபுளா இருக்கும்மா
ஏங்க அது உங்களோட என் இப்ப என்னோட கருத்து கேட்டா நா சொல்லுவ இப்ப உங்களோட கருத்து படி நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா மேல ரெண்டு இருக்கிறது நல்லது அது அவுங்களோட குடும்பங்கள பொறுத்தது குடும்போ இப்போ எப்படிப்பட்ட கொஞ்சோ அதா காம்பாக்டான குடும்பமா இருந்தா எப்படியுமே ரெண்டு பெட்ரூ ம் மேல கண்டிப்பா நீடெட்தாங்க இப்ப யாராவது ரிலேஷன்ஸ் வந்தாங்க ஜெஸ்ட்டு வந்தாங்கன்னா தங்கறதுக்கா
அதா அதே அதுக்கு தா கேக்குற அதுக்கு தா நா கேக்குற அது இந்த விஷயோ இந்து ஃபக்டபுளா இருகாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ ரிலேஷனோ அட்லீஷ் உங்க சைடுல
அ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்போ தங்குறதுக்கு சரி ஓகே மாடியில‌ இன்னொரு ரூம் இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுள்
எ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லா இங்க தானே இருக்கு நா எதுக்கு எ ஃப்ரெண்ட்ஸ் எங்கயாவது போவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வேன தங்க வைக்குறதா ஆ
ஆவுங்க ஃப்ரெண்ட்ஸ்
அவுங்க பேருக்கூட நா மென்ஷன் பண்ணக் கூடாது
ஆமா
அந்த ஸ்பிரிங்கு முடி வந்து ஸ்பிரிங்கு முடிதா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆ
அது அப்டி அவுங்க வந்தாச்சுன்னு அப்டின்னு சொன்னா அவுங்களோட பெர்ஷனல் ரூமுக்குள்ள ரூமுக்குள்ளயே எல்லாத்தையு கூட்டுவன்ட்டு உங்கள வெளியே தள்ளிருவாங்க பரவாலையா
ஆ அது எப்டிங்க முடியாதே
ஏங்க
ஏங்க அவுங்க வந்தா கெஸ்ட் ரூம்ல தங்க சொல்லுங்க நீங்க ஏங்க நம்ம
அப்போ கெஸ்ட் ரூம்ல இவங்க போய் தங்கிருவாங்க பரவால்ல தான
புரியல
இவுங்களு கெஸ்ட்ரூம் போயிருவாங்க
அது எப்டிங்க போவ அலோ பண்ணுவாங்க எப்டிங்க உடுவாங்க
எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்குன் சொல்வாங்க
ஆ
சேரிங்க நம்ம இப்ப இந்த தலைப்புக்குள்ள வரலா
அழைப்புல வரல இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு
அது ஒண்ணுயில்லங்க தானா கட் ஆகட்டு
ம் சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க அதாங்க இந்த மாரி காரிடர் செட்டப் வச்சு பாருங்க நி்ஜமா அதை யோசிச்சு பாருங்க இந்த மாரி அதுல உக்காந்து பேசுனா எப்டி இருக்கு இல்ல அதுல உக்காந்து யோசிக்கிறது எப்டி இருக்கு அப்டிங்கிறத நிஜமாவே யோசிச்சு பாருங்க அப்றோ ஊழல் இப்ப என்ன சொல்றது நம்ம அடுத்த அடுத்த தலைப்புல அத பத்தி பேசலா நெஜமாவே அதுல உக்காந்து பேசுறதே எவ்ளோ ஒரு நிம்மதிய கொடுக்குது பட் உள்ள உக்காந்து பேசுறதுக்கு இதுல உக்காந்து பேசுறதுக்கு என்ன மாரி ஒரு வித்தியாசோ இருக்கு அப்டிங்கறது
ம்
சேரிங்களா அப்றோ ரூம்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு போட்டோ அது என்ன சொல்றது ஆ என்ன சொல்றது ரொம்ப பெரிய ஒரு வாலா இருக்கணு அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு மொபைல்லு மீன்ஸ் டிவி இருக்க கூடாது கண்டிப்பா டிவி இருக்க கூடாது ஆன மியூசிக் இருக்கணு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கணு கண்டிப்பா இருக்கணு ஆனா ரூம்குள்ள டிவி இருக்க கூடாது
தென்டாமா டி வி இருக்
எவ்ளோ ஆமா உங்களுக்கு அந்த மாரி இல்ல என்ன நீங்க டி வி இருக்கணுனு ஆசப்படுறீங்களா
இல்ல இல்ல டிவி இருக்கூடாது ப்ரொஜெக்டர் இருக்கலா
ம் இருக்கலா
எனா நான் ஏ நீங்க சொல்லிருந்தீங்க காரிடோர்ல அந்த காரிடோர்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ட் டர் வாங்கி வச்சுக்கணு மீன்ஸ் ஒ